ப்பா
ஹலோ கேக்குதுங்ளா தோழா
அ கேக்குதுக்கா நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்ட அ சாப்ட்ட நா சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
அ நம்ப இப்பதாக்கா அ மார்னிங் டிஃபன் பண்னோ இட்லி வெளிய ஹோட்டல தா பண்ணே இன்னைக்கி ஓகே ஓகே கா நீங்கக்கா
அ நா கால்ல ஏந்து சாம்பார் வெச்சிட்டு அ பீன்ஸ்ஸு பருப் பு எல்லா போட்டு சாம்பார் வெச்சிட்டு வ வாழக்கா வறுத்து சரிங்ளா பச சங்ள அம்ச்சிட்டு நா மட்டோ இப்ப வீட்ல இருக்றே
ஓகேக்கா இப்போ நீங்க வீட்ல ரொம்ப போர் அடிக்குந்தானுக்கா ஒங்களுக்கு
ஆமா ஆமா எந்து கொஞ்சோ எதுவு இல்ல பாத்துன்ருக்க வேல வீட்ல வீட்ல இருந்து செய்ற மாரி வேல பாக்ற எதுவு கெடைக்க மாட்டேங்கிது ம் இப்போ இந்த திருக்கூர் ச சைடு தான உங்க ஊ வீடு சொன்னீங்க
இல்ல நம்பௌ இருக்கர்து வந்து பருகூர் சைடு
ஆ
அ அந்த பக்கோ கட இருக்கு வந்திருக்க நானு
திருப்பூர் சைட்ல கடைக்குதா வந்துருக்கீங்ளா அதுல்ல
சங்கராபுரத்துல கட வெச்சிருந்தோ இப்போ கூட இருக்கு அங்க இருக்கு
எ எதுக்கு கேக்குறேன்னா அந்த திருப்பூர் சைட்லல்லா அந்த வேஸ் ட் மிஷின் பத்தி சொல்ற ஃபேஸ்புக்லல்லாம் போட்றாங்க அந்த ம் அந்த துணி எடுத்து மிஷின்ல வுட்டு வேஸ்ட் மாரி வரும் இல்லையா அந்த கைத்துடைக்க அந்த மாரி உண்மையா அது இருக்குதா அந்த மாரி மிஷின் அங்க
மிஷின் இருக்குக்கா ஆனா நீங்க என்ன பர்பஸு அது உங்கோ நீங்க இருக்க லொக்கேஷன்ல எல்லாம் ஓடுதான் பாருங்க
இல்ல அது அவுங்களுக்கு பைபேக் பண்ணி எடுக்கிறேன் சொல்கிறாங்ளே நாங்களே கொடுக்குறோம் நாங்களே எடுத்துக்கிறோம்ன்னு சொல்லுறாங்ளே மிஷின் அந்த மிஷினு குடுக்குறது இல்ல அது இப்ப வேஸ்ட் துணிகள குடுத்துறாங்க நம்ளுக்கு சேரிங்களா அது வந்து ஓ ஒவ்வோரு கிலோக்கு எவ்ளோ வாங்குவாங்க ஆ நம்ப வந்து அம்பத்தஞ்சு ரூவா குடுத்து அவங்கிட்ட துணி வாங்கணு ஒரு கிலோ க்கு சேரிங்களா அவங்க எண்பது ரூபாக்கு நம்மகிட்டே திருப்பி எடுத்துப்பாங்க வேஸ்ட் ஆன பெறகு
வேஷ்டானது
ஆ நம்பளு அந்த மிஷின்ல வச்சு ஒன்னொன்னு துணியா வுட்டு அது வேஸ்ட் வேஸ்ட் ஆக்கணு அத நாம்ப வேஸ்டுனா அந்த கை தொடைப்பாங்க தெரியுமா அந்த ஆ டூ வீலர் கடையில வச்சு ஆ அந்த மாரி பண்ணணு நம்ம அத துணி குடுத்துருவாங்க கிழிஞ்சு இல்ல அதோரு வேஸ்ட் மாரி ஆக்கி நம்ப அத ச குடுக்குணு பேக் ஒரு இதுவா ஒரு நூறு கிலோ எரநூறு கிலோ அந்த மாரி குடுத்தோமுனா எடுத்துக்றோ சொல் றாங்க ஆனா மிஷின்தா ரொம்ப வெல காஸ்ட் அதிகமா சொல்றாங்க தோழா
ஆ இல்ல அக்கா அது ஒர்க்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டியதா இருக்கு அக்கா அந்த ஓர்க்கு வந்து ஆமாக்கா எதோ எனக்கு தெ இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாரி பண்ணிருக்காங்க அவுங்க என்ன பண்ணுவாங்க அந்த வேஸ்ட் கட் பீஸ்ஸெல்லா வருது இல்லிங்க்ளா அதெல்லா மேட் ரெடி பண்றாங்க கால் தொடைக்கிற மேட் இருக்கு இல்லிங்களா
சேரி
அந்த மாரி மேட் ரெடி பண்ணிருக்காங்க அந்த மேட் வந்து வந்து ரொம்ப அவுங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு பண்றதுக்கு
ஆ மேட் அதுதா சொல்றே மேட்ட விட இந்த மிஷின்ல துணி விடுறது நல்லாதா இருக்குது ஆனா மிஷின்கே காஸ்ட் வந்து நெறையா சொல்றாங்க
ஆ அவுங்க வந்து அவுங்க மிஷின் சேல்ஸ் பண்றதுக்கு அந்த மாரி ஒரு ராங் கமிட்மெண்ட் குடுக்குறாங்க குடுத்துட்டு என்னா பண்றாங்க மறுபடியு அவுங்க வந்து ஜாஸ்தி இவ்ளோ வேணு அவ்ளோ வேணுனு சொல்று நம்ப எடுத்துக்க மாட்றன்றாங்க ஆமா கா நீங்க அந்த மாரி பண்றத விட் அந்த மாதிரி பண்றத விட ஒங்களுக் கு நல்லா கொஞ்சோ பக்கோ பக்கத்துல நல்லா ஒங்க்ளுக்கு ஒங்க்ளுக்கு சப்போட் இருக்குன்னா சொல்லுங்க ஏதாது பிசினஸ்க்கு எதாது நா அரேஞ் பண்ணி குடுக்குற அந்த மாரி பண்ணிக்கோங்க பெஸ்ட்டாருக்கு
அதுதா எப் எப்டி என்ன அரேஞ்ச் பண்ணி குடுப்பீங்க
ஆ ஒங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு நா பர்ச்சஸ் பண்ணி குடுக்குற நாங்க டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டுருக்கனால ஒங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்க பர்ச்சஸ் பண்ணி குடுக்குறோ நீங்க அங்க ஒங்க வீட்லயே வச்சுக்கூட பக்கோ தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக் சேல்ஸ் பண்லா
சேரி
ஒங்களுக்கு நல்ல இன்கம்மா இருக்குங்கா அதுல
அது நம்ப நம்பகிட்ட வந்து வாங்கணுமே அதான பிரச்சன
ஒங்களுக்கு பக்கவாக்கோ ப தெரிஞ்சவ பப்ளிசிட்டி நீங்க பண்றீங்கன் தெரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க
வருவாங்க
ஆமா நீங்க அதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு கெடையாது
ஆ
ஒரு பத்தாயிரோ இருபதாயிரோ இன்னிக்கு நீங்க துணிக்கு மட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா
ஆ
கெட்டு போற பொருள் கெடையாது அது
ஆமா
ஆ நீங்க ஒங்கள்ட்ட வேல நீங்க வீட்ல வச்சு விக்கினால வெளியே விக்கிற கடையில விக்கிற விட நீங்க கம்மியா விக்கலா ஏன்னா வெளிய கடையில விக்கிறத பாத்தீங்கன்னா அவங்களோட லேபர்ஸ் காஸ்ட் ரெண்ட்டு எல்லாமே பேஸ் பண்ணி
ஆமா
நீங்க வந்து வீட்லயே நீங்க பக்காக்னா தெரிஞ்சவங்கனு நீங்க சொன்னீங்கனா நீங்க பர்ச்சேஸ் பண்ண ரேட்ல இருந்து கொஞ்ச மார்ஜின்
சும்மா கேக்கற ஒரு பொடவ ஹோல்சே ரேட்டுக்கு நமக்கு எவ்ளோ கெடைக்கு அங்க
அது வெரைட்டி பொருத்து இருக்கு அப்ப டெய்லி யூஸ் இருக்குல்ல நார்மல் சேரீஸு அதெல்லா பாத்தீங்னா அரோன்ட் ஒரு டூ ஹண்ரட் சக்திக்கு வரு
ஆ அங்கியு டூ ஹண்ட்ரட் வருமா
ஆமா பா இன்னு கம்மியா இருக்கறது இருக்கு இன்னு கம்மியா இருக்கறது கூட இருக்கு
இருக்கு ஆமா நா செரி யோசிப்போ இது ஆனா அது எனக்கு சேல்ஸ் பண்றதுக்கு கொஞ்ச பயந்தா ஏனா வாங்கி வச்ட்டு நம்ப ஸ்டாக்கு சேல் ஆகலனா எல்லா வந்து வேஸ்டா போய்டுது நம் நம்ப தலைமேல வந்துரு இல்லையா
ம் இல்ல அதிகமா இப்ப வந்து நைட்டி எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றங்கன்னீங்க ஆன
ஆ
நைட்டி எத்தன எத்துனிங்னா நீங்க வெளிய எவ்ளோ குடுத்து வாங்குறீங்க
ஆமா
ஒரு அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் குடுத்து வாங்குவீங்ளா ம் ம் செரி நீங்க அது டூ ஹண்ட்ரட்னா நீங்க ஒன் டு ஒன் செவன்டி ஒன் எயிட்டிக்கு நீங்க சேல்ஸ் பண்ற மாரி நா பண்ணி தர உங்களுக்கு
செரி அப்போ யோச் போய்ர்லா வீட்ல கேட்டுட்டு உங்க உங்கள நாங்க கன்சல்
ம் செரி செரி இப்ப நீங்க அந்த ரேட்டுங்குபோது உங்